கேக்குதா ப்ரோ வணக்கம் ப்ரோ
நாள் எப்டி ப்ரோ போது
நல்லாதா ப்ரோ போய்ட்டுருக்கு
அப்டியா இல்ல சோகமா சொல்ற மாரி இருக்கு
இல்லல்ல நல்லதா போய்ட்டுருக்கு எப்பயும்போல் ஆ மதியோ சாப்ட்டே ப்ரோ நீங்க
ஆ சாப்ட்டே ப்ரோ இன்னிக் என்னா ஸ்பெஷலு
அ மதியோ ஸ்பெஷல்லா இல்ல ப்ரோ வேலைக்கி போய்ட் வந்
தோடா
ஓட்டல்ல பிரியாணி சாப்ட்டே ப்ரோ அவ்ள தா ப்ரோ
நல்லாருக்குமா பிரியாணி அங்க
பிரியாணி ஓரளவுக்கு இருக்கு ப்ரோ அம்பர்ருவா பிரியாணி ப்ரோ
ஓ அப்டியா
ஆமா ப்ரோ ஒரு பீஸு
கொஞ்ச சிக்கன் ஓ சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைலா வெப்பாங்களா
நம்ம கேக்கணு சிக் சிக்ஸ்ட்டி ஃபை கேட்டா வெப்பாங்க இல்லனா ஒரு பீசோட முட்ஸ்சிருவாங்க
அப்பறோ எங் காலேஜ் பக்கத்துல அந் மார் தா ஒரு அம்பர்ருவா பிரியாணி கட இருக்கு மதிய போய்டுவோ அதுக் வந்து எப்டினா இதே மாரி ஒரு பீசு ஒரு ரெண்டு ஒரு சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபை வெப்பாங்க ஆனா ஒரு ஆளு நல்லா சாப்பல்லா ரைஸ் நல்லாருக்கு அதா காலேஜ் பசங் களுக்காவே செஞ் இது பண்ணா மாரி இருக்கு
எந்த ஏரியால ப்ரோ
அது ஏரியா இங்கதா ப்ரோ சென்னை தா
ஓகே ஓகே ப்ரோ
அப்றோ ப்ரோ லைஃப்லா எப்டி போது
போய்ட்டுருக்குது ப்ரோ ஒன்னு போல வேல இல்லாம வீட்ல
கெடைக்கு ப்ரோ கண்டிப்பா வேல
காலேஜ் முட்ச்சு ஒன் மன்த் தா ஆகுது எல்லாரு கேக்கறாங்க எப்ப வேலைக்கி எப்ப வேலைக்கி இன்னா வேலைக்கி
இதே தா ப்ரோ நானு காலேஜ் முட்ச்ட்டு ஒரு மாசந்தா ஆவுது இன்னா வேலைக்கு போறன் கேக்கறாங்க நா சொல்லீர்ரது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லிந்தே பாக்கறே அப்டின்ட்டு யாருக்குன்னா தெரியா போது இன்னா வேல பாக்கறன்னு
நம்மளு அப்பிடிதா சொல்றோ இர்ந்தாலு
ப்ரோ கேட்டா சொல்லிவுடு ப்ரோ நாப்பதாய்ரோ சம்ப்ளோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லிந்தே வேல பாக்கற அப்டின்னா அவுங் என்னா சேல்ரிய வேணா பாக்க போறாங்ளா இல்ல வந்து இன்னா வேல செய்றன்னு பாக்க போறங்களா ஒரு இருவதாய்ரோ சம்பாரிக்கிற இருவதாய்ரோன் சொல்ரு ஸ்டாட்டிங் இருவதாய்ரோ சம்பாரிக்கிற
எதாச்சு ஒரு வேலைக்கி போய்ட்டா கூட நம்ம எதனா சொல்லலா எந்த வேலைக்கு போகமா வீட்லருக்கும்போது நம்ம இன்ன சொல்றதுன்னே தெரீல
இப்போ கேக்கற்துக்கு சொல்லு என்னைக்கா இர்ந்தாலு நம் வேலைக் போகதா போறோ கன்ஃபாமு போற வர யு செரி இந்த மாரி பண்றே அப்டின் சொல்லு ம் என்ன ப்ரோ பட்ச்ச
விஷுவல் கம்யூனிகேஷன்
ஓ பரவால்லியே விஷுவல் கம்யூனிகேஷனா முச்சிங்க
ஆமா ஆமா நீங்க
எனக் கொஞ் சொல்லு ப்ரோ அத பத்தி கொஞ்ச தெரிஞ்சுக்கலான ஆசையா இருக்குது
விஷுவல் கம்யூனிகேஷனா என்ன ப்ரோ ஃபஸ்ட்டுல அது வந்து ஒரு டிப்ளோமோ கோர்ஸ் மாதிரி இப்ப என் டிகிரியா மாத்திட்டாங்க
ஓகே
அது சினிமா ஃபீல்டு எடிட்டிங்கு புரொஃபஷ்னலான எடிட்டிங்கு கிராஃபிக் டிசைனு
எடிட்லா பண்ணுவீங்ளா நீங்க
ஆ வீடியோ எடிட்டிங் பண்ணுவ ப்ரோ
ஓ பரவால்லியே ஸ்கில்லு இருக்கு போல உங்ககிட்ட தரமா அப்போ
தரமா இல்ல நல்லா பண்ணணு நம்ம
இப்ப நீங்க அத சம்மந்த பட்டுதா படிச்சிங்ளே
ஆமா ஆமா எனக்கு வீடியோ எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட்னவோ அந்த டிப்பா அந்த குரூப் எடுத்த
ஆ ஓகே
ஆனா அதுல வந்து வீடியோ எடிட்டிங்ன்றது ஒரு ஒரு செம்மு வரு அவ்ளோதா ப்ரோ அத பத்தி சொல்லி தருவாங்க
இப்போ எப்டி விஸ் காம் பண்றது வந்து ஒரு
ஆல் ஓவர் எல்லாமே வந்துரு சினிமா சினிமாவ பத்தி எல்லா வந்துரு ஆமா ஸ்கிப்ட் ரைட்டிங் எல்லாமே
விஷுவல் கம்யூனிகேஷன் சூப்பரு ப்ரோ
அப்றோ போட்டோகிராபி
ஓ போட்டோகிராபி எடுப்பீங்ளா
ஆ போட்டோகிராபி எல்லாமே அதது நம்ம பண்ணிதா ஆகணு ப்ரோ எல்லாமே கத்துக்கனது ஒரு ஒரு செம்க்கு ஒண்னொன்னு போட்டோகிராபி வரு
இப்ப நல்லா பன் நல்லா போட்டோல எடுப்பியா ப்ரோ
ஆ எடுப் ப்ரோ சும்மா நம்ம பசங்கல்லா அப்பப்போ கேமரா எடுத்துன்னு வந்து பசங்கல்லா எடுத்து தருவ அது இது வரியு போனதில்ல ப்ரோ அது பெரிய விஷய இல்ல ப்ரோ அது ஒன்னு ஆமா கேமரா இருக்குனு யாருக்கூட்னா போகணு நம்ம அதுக்கு எல்லா பொருளு இருக்கணு நம்ம தனியாலா பண்ண முடியாது எடுத்த ஒன்னே
ஓ அப்டியா
அதனால அசிஸ்டன்ட்டா போனாதா அத பத்தி நம்மளுக்கு தெரியு அப்புறந்தா அத பத்தி நம்ம வாங்கா முடியு எல்லா
அப்ப ஒர்க் இருக்குமே ப்ரோ நீங்க கொஞ்சோ தேட்லா தேட்ன கண்டிப்பா
ஒர்க் இருக்கு ப்ரோ இப்ப நெறை ஸ்டுடியோல்லா இருக்கு வேக்கன்சி அங்க போயிட் ட்டா நம்ள வந்து பாஸ்போர்ட் சைஸ் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்க சொல்லிட்டு அதுதா நம்ம ப்ரண்ட் பண்ண தரதா வேல அங்க வேறு எதுவு தர மாட்டானுங்க
அ அ
செரி இப்பதா முடிச்சிருக்கோ காலேஜு வீட்ல இந்து நம்ம சிஸ்ட்டோ வச்சிருக்கே
ஓ சூப்பர் கேம் லா ஆடுவீங்ளா
கேம்மு அதெல்லா எதுமே இல்ல ப்ரோ ஒன்லி எடிட்டிங் அது இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ
னா அண்ணா எப்டி ஃபில் பண்ணீங்க தனியா வாங்கி ஃபில் பண்ணீங்ளா
இல்லெல்ல நம்ம நம்ம நம்மூர்ல ஒருத்தவரு வச்சிர்ந்தாரு
ஓகே
அவரு கிட்டந்து ஒரு சயன்ஸ் ட்ல ஒரு இருவத்தி மூனு வாங்கனு புதுசா வாங்னா ஐம்பது வரு இது அந்த ரேட்டுக்கு அப்டின் சொன்னாங்க தெரிஞ்ச அண்ணன்தா நல்லாருக்கு எனக்கு சிஸ்டத்த பத்தி பேசுறதுன் தெரியாது ப்ரோ ஆனா
நீங்க வீடியோ எடிட்டிங்காக வாங்னீங்க
ஆனா வீடியோ எடிட்டிங்லா நம்ளுக்கு வீடியோ எடிட்டிங்காக ஒரு சிஸ்டோனா ஒரு ரெண்ட்ர ரெண்ட்ர லட்சோ ஆவு ப்ராப்பரா ப்ராப்பரா வீடியோ எடிட்டிங்காக ஒரு சிஸ்டோ பில் பண்ணணுனா
இது நம்ம கிராஹ அதுல கிராஃபிஸ் கார்டு தா நம்ளுக்கு மெய்னு
ஆமாமாமா கிராஃபிக்ஸ் கார்டு தா மெய்னு எந்த சிஸ்டம் வந்தாலு
கிராஃபிஸ் கடைல டூ ஜி ரேமு சும்மா போட்டு வச்சிருக்காங்க
ஆமா
அது எப்பயோ போட்டது அது எடிட்டிங்லா ஒன்னு ஒர்த் இல்ல ப்ரோ ஆனா நா பேஸிக்கா க த்துக்கறதுக்காக நம்ளுக்கு அது ஓகே அது செகண்ட் இயர் படிக்கும்போது வாங்னே அப்ப நம்ளுக்கு காலேஜ் ஒர்க்குக்காக அது கொஞ்சோ எனக்கு ஃப்ரீயாந்துச்சு வீட்ல காலேஜ்ல பண்ண முடியாதுல்ல ப்ரோ அங்கே ஒக்காந்து எப்பயுமே பண்ண முடியாது ஃபுல்லாத்தியு நல்லா காலேஜ்ல ஃப்ரீயாருந்துட்டு வீட்ல வந்து பண்ணிடுவே அந்த மாத்ரி
அப்றோ என்னா ப்ரோ பசங் கூட எங்கியு ட்ரிப் எங்கயாச்சு போலயா
ப்ரோ நம்ம ட்ரிப்பு தா சீட்டு புடிச்சி போவோமே
ஓ ஓகே ஓகே ப்ரோ ஓகே
நல்லா ஜாலியா போ வேண்டிதா நெக்ஸ்ட்டு மன்த்து தா போனு
ம் ம்
வெயிட் பண்ணிட்தாருக்கே போவ
ப்பிங்ளா நல்லா
எது தெரியாது ப்ரோ மேகி இல்ல அதா ப்ரோ வாங்கி தண்ணில போட்டு
எங்ஏரியா பக்கோகூட சூப்பரா சமைப்பாங்க ப்ரோ இந்த முட்ட மேகி நீங்சொன்னீங் பாருங்க முட்ட மேகி செஞ்சானுங்கன்னா பக்காவா சூப்பராருக்கு
ப்ரோ அது எங்க ப்ரோ அது முட்ட மேகி நா இப்பதக்கி நம்ளுக்கு அது அந்த லெவலுக்கு இருந்த ஸ் கூல் படிக்கிற வரைக்கு அது பெருசா தெரிஞ்சுது
க்கா வய்சுலலா முட் ட்ட மேகி தா ப்ரோ
அது எதோ செஞ்சா செஞ்சா ஒரு பெரிய இதுவா தெரிஞ்சுது இப்ப என்னடா அது மட்டுந்தா தெரிது இப்ப அவே பிரியாணி செய்றாங்க ப்ரோ எல்லா
பிரியாணியெல்லா ஈசி ப்ரோ அதெல்லா செய்வோ நா நாங்க எல்லாமே செய்வோ பிரியாணி செய்வோ முட்ட கொழம்பு வெப்போ கறிக் கொழ
பிரியாணி பிரியாணி ஈஸி தா ப்ரோ தண்ணி எல்லா கரெக் ட்டாருக்கனு எதா மிஸ்ஸானாலு அர்சி கொழ்ஞ்சிடு எதாச்சு மிஸ்டேக்காய்டு
ஆ ப்ரோ நாங்க செய்றது மிஸ்ஸே ஆவாது ஏனா நாங்க ரெகுலரு ரெகுலரா செய்வோ நாங்க இப்டி மாசத்துக்கு ஒரு டைம் பசங்க கூட ஒன்னா சோந்து பிரியாணி செய்வோ நாங்க
ஆ நாங்களு அப்டித்தா பசங்களா எல்லா ஒன்னா செய்வோ அடிக்கடி அண் நம்ம கிட்ட மாஸ்டரு மாஸ்டரு இருக்காங்க அது ஆமா
த்தர்தா எங்க பசங்கலா பொறுத்த வரையு ஒண்ணு சொய்யணுனா பட்டுனு வந்துருவானுங்க மாசத்துக்கு ஒரு டைம் பிரியாணி செய்வோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் எங்கயாச்சு ட்ரிப்பு களம்பிடுவோ
அ
பசங்க கூட பைக் ரைடு போவோ
எங்க ட்ரிப்புலா எங்க போவீங்க
டிரிப்பு இப்பதா ப்ரோ மூணாறுலா போயிட்டு வந்தோ, நெக்ஸ்ட் பசங்க கோவா பிளான் போட்டுனு இருக்கானுங்க ஆமா வேன்லதா
ஆ ஆ
பசங்கள பொருத்த வரையு இல்ல போல போறதுக்கு பிளான்தா போட்டுனு இருக்கோ நெக்ஸ்ட்
கேக்குற எவ்வளோ ஆவு பட்ஜெட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு
கோவா பட்ஜெட் வந்து ஒரு ஃபிப்டீன் கே ஒருத்தருக்கு
ஒருத்தருக்கு பிப்டீன் கே இருந்தா போயிட்டு வரலா
ஒரு வருஷோ சேத்து கரெக்ட்டா நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணனுனா ஃபிப்டின் கே
தாராளமா போயிட்டு வரலாமா ஒரு ஃபிப்டீன் கேல
அதெல்லா எங்க பசங்க ரெடியா இருப்பானுங்க ப்ரோ காசு பாக்கெட்டுலயே வச்சுனு சுத்துவனுங்க எப்ப டூரு கூப்டுவோனு இருப்பானங்க பச பசங்கள பொருத்த வரையு
கோவால போய் என்ன ப்ரோ பண்ணுவீங்க
கோவால என்னா ப்ரோ பீச்ச பாக்க வேண்டிதா, நைட்ல டி ஜி போடுவாங்க டான்ஸ் ஆடிட்டு போட் டிங் எதுனா போயிட்டு அப்டியே வந்துரு வேண்டிதா நீங்க எப்டி ப்ரோ அடிக்கடிக்கு அடிக்கடிக்கு போய் சுத்துவீங்ளா எங்கேயாச்சு எல்லா வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும்தா போவீங்களா இல்ல
வருஷத்துக்கு இந்த ட்ரிப்பு போவோ ப்ரோ எல்லாரு பிரதர்ஸ் அது இல்லாம நாங்க ஒரு பசங்கல்லா போலனு பிளான் பண்றோ எங்கயு போ முடியல பசங்க செட்டாவ மாட்றானுங்க
பசங்க செட்டாவ மாட்றாங்களா எங்க ஏரியால்லா அப்டி இல்ல ப்ரோ வான்னா, ஆ
இல்ல வானா வந்துருவாங்க அந்த மாரி இல் நம்ம நம்ம ஒருத்த ஒருத்த வரானா திடீர்னு வரலன்னுவானுங்க
நம்ம எடத்துல வந்து வரலன்னே சொல்ல மாட்டானுங்க எவனுமே ட்ரிப்புன்னோனே அப்பயே வந்து பிளான் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டு, அப்பப்பபே எந்த ட்ரிப்பா இருந்தாலு சேரி நைட்ல எங்கேயாச்சு சுத்துறதா இருந்தாலு சேரி பிளான் பசங்க கூட அதனாலே அப்பயே நம்ப, அந்த மாரி பசங்க தங்கமான பசங்க எல்லாருமே
எங்க ப்ரோ காலேஜ் இப்பதா முடிஞ்சுது ஒன் மந்த் ஆகுது லாஸ்ட்டா ஒரு ஃபைனலா ஒரு ட்ரிப் போலான்ட்டு பிளான் பண்ணானுங்க மகாராஷ்ட்ரா
ஓ மகாராஷ்ட்ராவா
மகாராஷ்ட்ரால மத்தேரன்ற பிளேஸ் வாட்டர் இப்ப தண்ணி கீழ ரிட்டர்ன் ஆவு காத்துல அந்த மாரி எடம் சொன்னானுங்க வீடியோல காமிச்சானுங்க
ஓ ஆமா ஆமா கேள்விபட்டுருக்கே
கடைசியில போவவே இல்ல எல்லா பிளானு கரெக்டா இருந்துச்சு லாஸ்ட் ஒரு பத்து நாள் இருக்கு ஒருத்தன் வரலேன்னா அப்படியே கேன்சல் ஆயிருச்சுங்க
ஆ பாத்தியா அதெல்லாம் விடு புரோ ஒருத்தரு பிளான் கேன்சல் பண்றதுனால போகமுடியலறீங்களா
அதான் ப்ரோ காலேஜ் முடிய போகுது இது வரைக்கும் நாங்க எங்கயும் போனது இல்ல சென்னைக்கு பிளான் பண்ணா கூட போக முடியல ப்ரோ அந்த மாரி இருகுறானுங்க பசங்க நம்ம கூட இருக்குறவனுக
அப்பிடியா
ஆமா புரோ
கன்ஃபார்ம் நடக்கும் போது சென்னைக்கு வரலையா நீங்க வாங்க இதுக்கப்புறம் வாங்க நான் பெரியா
சென்னைக்கு இப்ப இன்டர்ன்ஷிப் வந்தோ புரோ ஒரு வருஷ இருக்கு செகண்ட் இயர்ல வந்தோ புரோ
உம் உம் ஓகே ஃபர்ஸ்ட் டைமே அப்பதான் சென்னைக்கு வரீங்களா
ஆமா நமக்கு ரிலேட்டிவ் இருக்காங்க குரோம்பேட்ல
ஹ
அவங்க அப்பப்ப கூப்பிடுவாங்க ஆனா நம்ம போவ போக மாட்டோ அவ்வளவா அதுக்கு முன்னாடிஃபங்க்ஷனுக்கு வர்ரே ஒருடைம் வந்திருக்கே ஆனா ஒரு சென்னைக்கு எல்லா பஸ்ல வந்து சுத்தனதுன்னு பார்த்தா இன்டர்ன்ஷிப் வந்தம் ஒரே நாள்
வாங்க புரோ சென்னையில எவ்வளவு இடம் இருக்குது வாங்க புரோ சுத்தலா சென்னைலனா இடம் புரோ இல்ல
புரோ ஒரு நாள் வரணும் தான் புரோ ஒரு இப்ப கொஞ்சம் நாள் ஆகட்டும் டூர் எல்லாம் போயிட்டு
ம் ம்
சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அவங்கிந்து ரேபிடோ புக் பண்ணி ஸ்டிரைடா இன்டர்ன்ஷிப் போனோ புரோ நைட்டு ஒரே நாள் தான் ப்ரோம் அறுபது ஒரே நாள் தான் புரோ அறுபது நாள் இன்டர்ன்ஷிப் எங்க காலேஜ்ல எங்களுக்கு கொடுத்தாங்க
ஹ ஓகே
ஆனா ஒரே நாள் போயிட்டு அறுபது நாள் சர்டிஃபிகேட் வாங்கினு வந்தாச்சு
அப்படியா சரி புரோ தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது அடுத்த தொடர்பு தொடர்வோமா நன்றி புரோ
ஓகே